ஹலோ
எங்க தங்கச்சிக்கு கால் பண்ற எடுக்கமாட்டேங்குது
எடுக்கமாட்டிகிதா
ம்
தெரிலே என்னன்னு
அது உங்களுக்கே கொட்டு
ஆ சேரி சேரி சேரி
அப்புறோ சாப்டாச்சா
ம் உங்க வீட்ல அங்க என்ன சாப்பாடு
வெஜ்
ஆ
வெஜ் வெஜ் வெஜ்ஜி
ஆ ஹெட் செட் பஸ்ட் மாத்திரேலா புது ஹெட் செட் பொட
அப்படியே லைன்ல இருங்க நா கட் பண்ணிறே
ஏ ஆ ஹெட்செட் ஆ ஹெட்செட் புது ஹெட்செட் கூட மாத்திக்கிறீங்களா இப்ப கேக்குது தெளிவா
உ புது ஹெட் செட்லா வாங்குறது இப்ப வசதி இல்ல பா அப்ற பாப்போ
ஆ
உ
இல்லல்ல அது ரொம்ப ஹெட்செட்டு ஹெட் செட்ன்னாலே பெரிய நிறைய ப்ராப்ளம் வருபோல நம்ம சொன்னா
மூக்க சிந்துனா கேக் குமா அய்யய்யோ நா மூக் சிந்தலையே இப்ப
அய்யோ உ உ உ அதனாலதா ஆ ஓகே அதனாலதா ஒண்ணே ஆ
மூக்கு சிந்தல தொண்டத இரும்பிக்கிட்டே இருக்கே என்ன கரண்ட் பில் எவ்ளோ வந்துருக்கு
ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா அங்க
ஐயாயிரரூபா மொய்யி வச்சிருக் இங்க ஆமா சிஸ்டம் அதே ஏ சி எல்லாமே வீட்ல தான வச்சி வேல பாக்
சிஸ்டத்துக்கெல்லா ஏறாது
என்ன ஏறாது து மெயினா அப்டியே இழுக்குதுல கரண்ட்டு
சிஸ்டத்துக்கு ஏறவே ஏறாது
ஆ இங்க என்னதல்ல நம்மோட மிஸ் போன்றனாலே என்னனு தெரியல ம் அஞ் ஐயாயிரத்தி நூறு ரூவா கரெக்ட் த மொய் வெய் கக்கிற மாதிரி வந்திருக்கு ம்
இத்தனைக்கு தண்ணி ஓடுதோ
தண்ணி நிறையா ஓடுது அதா ஏசில ஆமா ஃபில்டரு மிக்சி எல்லாமே ஓடுது
ம்
ஹால்ல ரெண்டு ஃபேனைய எப்பயமே ஓடிட்டு இருக்கு டேடி அமத்த மாட்டாரு
ஆ
ஆமா
ம்
டிவி எனி டைம் ஓடிட் இருக்கு வாஷிங் மிஷின் எனனி டைம் ஓடிட்டே இருக்கு வாழ்க்கையு ஓடிக்கிட்டே இருக்கு ரெண்டு தடவ ஓடுது
ரெண்டு தடவ
ஆ அ ம் அப்புறோ எப்டி மெயின்டெயின் பண்ண முடியு
அது முடியாது இப்ப இது வந்து நம்ம வந்து ஒரு வாடக கொடுக்குற வாடக இந்த வாடகைதானே நம்ம குடுத்துக்குட்டு இருந்தோ ஆ ரெண்டாயிரத்திஐநூருவா வாடக ந்தேனா
ஐயாயிர ரூவாய் இன்ன வர வந்ததே இல்ல இதா ஃபர்ஸ்ட் டைம் ஆனா எனக்கு தெரியு என் வீட்டுக்காரருன்னு சொன்னாங்க விடிய விடிய ஓடுது ஏசி கண்டிப்பா இந்த தடவ வரப்போகுது
ஆ
அவரு எட்டாயிரம் பத்தாயிரம் பயம் முறுத்து விட்டாரு கடைசில ஐயாயிரூவா அதுவே நா சாக்கா
ஐய்யாரங்கறத நம்ம வாழ் திகம்ல
அதிக ஓ ஒரு சொகுசு உம் வாடகை வீட்ல இல்லாத வேலையெல்லா பாத்த இது சொகுசாய்டோ
உம்
சொந்த வீட கட்டி இந்த வசதி எல்லா நமக்கு வரப்போதா என்னன்னு தெரியல
அது என்ன ஆனா எல்லாத்துக்குமே பண்ணித்தானே ஆகனு நாஜமுக்கியம்ல்ல
ஆமா ஆமா ஆமா
உம்
அப்பறம்
ஆ இப்ப இ இந்த கரண்டு பில்லு வந்து எத்தனாந்தேதி வர ஒங்களுக்கு டீவ் போட்டுருக்காங்க
தெரியலையே நா இப்பதா பாத் தும் இன்னைக்குதா குறுச்சிட்டு போனாங்க
சரி
கட்டணு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை டைம் இருக்கு அதுக்குள்ள கட்ட வேண்டியதுதா பத்தாம் தேதினா அங்குட்டு ஒரு பன்னெண்டு நாள் வரு வை
நா வச்சிருந்தா செலவாய்ரு கட்டி விட்டே
உம்
ந கட்டி விட் நா கையோட போட்டதோட எல்லாத்தையு சரி இது பண்ணினேல்ல ஏ கையில இருக்க இருக்க செலவு தான ஆகு அதனால இப்ப எப்படியாவ கண்டிப்பா இந்த புள்ள குட்டிக இருக்குக ஏதாவது வாங்கி குடுக்குறமாரி இருக்கு போகேல வறேல கேக்குறாங்க அப்டின்போது எல்லாத்தையு பாக்கும்போது மாட்டிக்குவோ பெறகு குமா கேட்டா நம்மளுக்கு செலவழிச்சு பழையாளு
ஆமா ஆமா ஆமா
ச்சனை அதே கை நெறைய காசு செலவழிச்சிட்டு பழயிட்டமா அந்த நெலைமைக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு சிக்கனம் புடிக்கிறது நெலம வரமாட்டக்கு
ஆமா ஆ ஆப்ரேஷன் அண்ணி எவ்ளோ நல்லாச்சி
அப்பயா கொன்னு ஓ ஒரு மாசோ பத்து நாள் பாஞ்சி நாள் ஆச்சி
பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளா
நாப்பதஞ்சி நாள் ஆச்சி ஒரு மாசோ பதிஞ்சி நாள்ன்னு சொன்னே
ஆ இம்ப்ருமென்ட் இருக்குல்ல
எவ்ளோ பரவாயில்ல
அதே அதே அதே இன்னொரு நாப்பத்தஞ்சி நாளா
ஆ ஒரு நாப்பத்தஞ்சி நாள் பொழுது பள்ள கடிச்சிட்டு ஓட்டிட்டா அப்புறோ
பல்ல கடிச்சிட்டு இல்ல அப்புடம் மாட்டிமே நீங்க கவனமாதா இருக்கணு
ஆ
ஆமா அது ரொம்ப வெயிட் இது பண்றது ஏதோ கொஞ்ச கொஞ்சோ வேல பாத்துக்கலா அவ்ள த மிச்சி நல்ல ஒரு வருஷ் ட்டா ஆகனோ அது காலோட
ஆ அதாது கரெக்ட்தா எங்க ஃப்ரெண்டு் சொன்ன மாரியா அவே சொன்னா அஞ்சு மாசம் தரவாணு போய் தூக்கி விட போறே தூக்கிவிட்டதா நிப்போ ஆ தேவ அ
ம்
பாப்போ எப்பிடின்னு எப்பிடி எனக்கு தெரிஞ்சி இது பண்ணிட்டு யாருமே பெரிய கம்ப்ளைண்ட் சொல்லல இப்ப எனக்குமே தெரியுது இப்ப இந்த கால மடைக்குதா உக்காந்துருக்கே அதுமே சொல்லு ஏன்னா ரெண்டு கால ஒரு ரெண் எந்த காலு ஆபரேசன் பண்ணதே தெரியல நா வீட்ல நடந்து இங்குட்டு அங்கட்டு நடந் நடந்து போய்கிருந்தே
ஆ இப்ப இ இதெல்லா புடிகிறது இல்லையா ஸ்டிக்
ஸ்டிக்கு புடிக்குறே எப்டின்னா நானா நடந்து பாப்பே சும்மா
உம்
நாம அப்டியே எவ்வளோ நாளு தா ஸ்டிக் ஊன்றது கை வலிக்குது நைட்டு
ஆமா ஆமா ஆமா
அதனாலதா பாத் சரி இது கொஞ்ச கொஞ்சமா நம்மதா ட்ரை பண்ணனு எல்லா விஷயத்தையு
ஆமா ஆமா ஆமா தஸ்வின் ஸ்கூல் போயிருக்கா இன்னைக்கி
ம் சேரி சேரி
உம் உம் உம் மூனு மணிக்கு இங்க வந்துருவியா
சேரி சேரி
உம் தொல்லை பண்ணி தூங்குறனா
அவனா அவ தூங்கல விளாண்டுட்டு தா இருந்தே இது இப்ப நம்ம கரண்ட்டு பில் வந்துச்சுல அது வந்து இது ஏசிக்கு ஸ்டெபிளேசர் இல்லையோ
இருக்கே
ஸ்டெப்ளேசர் இருந்துமா அவ்வள வருது
ஆமா அதா சொல்றேல்ல நைட்டு பகலு மதியான போட்டுக்கிட்டே இருந்தோனு சொல்ற
என்னது ஏசியா பகல்லயு போடுவீங்ளா
இங்கிருங்க ரெண்டு ஃபேன ஹாள்ல அமத்தவே மாட்டே ட்டாங்க ஹீட்ரு அப்பா நல்ல குளிர்கால மாதிரி வெயில் காலத்துலயே ஹீட்ரு போட்டுதா குளிப்பாரு அவரு
ஹீட்ரு இருக்கா
ஆமா
ஈட்று இருந்தா எதுவுமே பண்ண முடியாது எம்புட்டு கரண்ட்டு என்னன்ன ஏசி ஹீட்ரு ஆ
பாத் பத்தாதுக்கு இப்ப ஒரு பதினஞ்சு நாள சிஸ்டமு இருக்கு வீட்
சிஸ்டம் பிரச்சனையே இல்ல எனக்கு சிஸ்டத்த பத்தி நல்லா தெரியு சிஸ்டத்துனால கரண்டு பில்லே வராது உ
ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு ஏழு நாள் தா அந்த கட இ கரண்டு பில்லு ஆஃபீஸ்ல இருந்து த்ரூவா கட்டுவா அங்க எவ்வளவு வாடக குடுக்குறா எதுவுமே எனக்கு இன்ன வரையு தெரியாது ஆமா ஆ நம்ம யூஸ் பண்ணிக்கலா உம்
கரண்ட்டிலுகுறதுன ஏசி ஆ இது ஃபேனு கண்டிப்பா மேல ஒரு ஃபேனு கண்டிப்பா ரெண்டு ஃபேனு கூட ஓடுனாலே ரெண்டு ஃபேனு தா அளவு
அது எனி டைமு ஓடு
ஆ
டி வியு எனி டைமு ஓடு
ம்‌ ம் ம்
பத்தாதுக்கு ஜார்ஜு ஆ தா பதினோரு மணி ஆகு இன்ன வரை ஒரு சேனல்ல நா வச் ச்சுடுங்க நா ஒக்காந்து பா சோ அப்டி பேயிட்டுருக்கு வாழ்க்கை சொன்னால் கோவம் வரும் இவர ஏசி அமத்துங்கன்சொன்னா இவருக்கு கோவ வரு டீ வி பாக்காதீங்கன் சொன்னா ஆமா சின்ன ரூம்பதா ஆ ம் எப்புடி போட்டாங்க லோனு அதுக்கு கோல் லோன் காமிச்சிருக்குமே ஒங்களுக்கு கோல் லோன் இருக்கா
இல்ல
ஒங்க பேர்ல இல்லையா
என் பேர்ல் இல்ல அம்மாக்கு வாங்கி குடுத்த ஒரு விஷய ஒர் ஒரு லோன் முடிஞ்சு ஜறங்கு அம்மா முடிச்சாகல்ல அதுலருந்து எனக் முடிஞ்சொன்னே எனக் ஓகே ஆச்சு அம்மாக்கு நா எப்டி போட்டுந்தனா உ கோல் லோன் வந்து மொத்தமா அது என்னசொல்றது எல்லா எடத்லயு தல்லையா
எனக்கு எம் பேர்ல கோல் லோனே கெடையாது
அ
இப்ப என் பேர்ல போய் போட்டதுக்கு எனக்கு லோன் எண்பதாயிரோ இருக்குன்னாஹ அவரு ட்ருக்கு அவர் பேர்ல அவர் பேர்ல ருக்கு ஃபுலா அது காமிச்சிருச்சு
ம்
அதனால பண்ண முடியாதுனு சொல்லி அப்புடியே விட்டுட்டே போன மாசம் வந்து இவிங்கதா எல்லா பாத்துட்டு போனாங்
ஆ பயாது முடிலையோ
ஆ
பஜாஜு
அது ப்பதா மூணாவது டுயூவோ நாலாவது டுயூவோ போயிட்டு இருக்கு
மறுடியு வாங்கியாச்சாப்ப
இல்லல்ல அந்தப் கழிச்சிட்டு போட்டு வுட்டாங்கல்ல நீங்களு தான அப்ப இரு
ஆமா
அதுதே நா புதுசாலா ஒண்ணு வாங் கல எங்கேயுமே புதுல ஒன்னு ஒண்ணுமே வாங்கல
ஆ
ன்னவ வாங்கல எந்த லோனுமே இவர் வந்துட்டு நா ஒரு லோன் கூட வாங்கல வாங்க விடல அவரு யாரு
எனக்கு நா லோன்லா வந்து பெரிய அதிசயதா ரொம்ப கஷ்டத்துல இருந்தெ ஒண்ணுமே பண்ண முடியாத நிலமைலருந் எங் எனங்கிட்ட எடுத்து எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருந்து
ம்
இந்தா ஒரு செகண்ட்
ம்
த எனக்கு தெரிஞ்சு நம்பிக்க
ம் ம்
ம்
இந்த மாதிரி நம்பிக்கைத ஏதாவது னு அடிக்கனு பா
ம்
ம்
நம்மளுக்கு ஓசியில கிடைக்கே கிடைக்காது கடை வாாங்கிதா கட்டுறமா இருக்கு
ம் ம் கட்டியாச்சு இவர் வந்ததுல இருந்து கடன வாங்கல விடல லோன் இன்னு வாங்க விடல அவுங் அத்தம்மாமா கதை பண்ணித்து கோயில் வேலைக்கு அவுங்க ஆ அத்தைகிட்ட பேசிட்ருக்கெ ஒரு பத்து நாள் முன்னாடி கோயில் வேல மட்டு கெடச் ச்சிருச்சு பிரச்சனையே இல்ல அவரு போய் கஷ் ஷ்டபடாம இருக் து நமக்கு பிரச்சனை இல்லாம ஓட்டிடலா அத நடக்கணு அதுக்குதா இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோ
செரி செரி ஆமா ஏதாச்சு ஒரு ஆள் ஒரு இது பண்ணாதானே கொஞ்சோ ம்
ம்
ஏது நடந்தாலு நன்மைக்கு
ம்
நம்மளொட மைண்டு அதே இப்பஃபுல்லா அப் அப் அப்டியே செட் ஆகிட்டே இருந்துச்சோம்னா நம்மளுக்கு இந்த டிஸ்டப் இல்லாமே பன்னனு கொறைஞ்சு வருது
ம் எனக்குமே இப்ப ஒன்னாந்தேதி இருந்து பத்தா தேதி இருந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கு
ஆ
என்ன சேலரி வேர நால ப்ஜாச்சு எனக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்தடுத்து இந்த வட்டி காசுக கட்டுறது மட்டுமந்தா ஆ பெருசா தெரியு இன்னு அவர் போயிட்டாருனா நீ வட்டி கொடுக்குற எடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மொதல்ல குடுப்பே ஆ சரி பண்ணலா சரி பண்ணலா அவ்வளவுதா பாப்போ கடவுள் என்ன வழிக்கிராரு பாப்போ உம் உம் நல்லது விட்டோனா ஒங்களுக்கு போன் அடிக்கிறே சரிப்பாருங்க வக்கவா நானு சாப்ட போறே ம் இருங்க நா கட் பண்றே
இன் ஆடியபிள் ஆமா க